அ வணக்கம் தோழி
என்ன பண்ணறீங்க
சொல்லுங்க இன்னக்கு எப்டி போச்சு நாள்
இன்னக்கி நாளா இன்னக்கி நாளே ஒரு மாரி சோர்வா இருக்கு தோழி என்னனே தெரியில காலையிலருந்தே ஒடம்பு ஒரு மாரி டயடாவே இருக்கு எழவே முடியல பெட்ல இருந்து எழுந்த காலைலே எழுந்துட்டே ஆறு மணி ஏழறைகுல்லா எழுந்துட்ட ஆனாலும் ஒரு மாரி டயாடாவே இருக் கு காலையிலயே அம்மா வீட்டுக்கு கொழந்தை குடுத்து விட்டுட்டு அப்ப கூட சைலண்டா போயிட்டு இருக்கே இன்னக்கி வேற வெள்ளிக்கெழமையா கொஞ்சோ ஒரு மா ஆ அம்மா வீடு என்ன ஒருத்தெரு தள்ளிதா இருக்கு அம்மா வீடு
ஓ செரி செரி அப்ப ஒன்னு பிரச்சன இல்ல அங்ககெங்னா வச்சிக்கலா
வாங்கிட் போய்ட்டாங்க அம்மா காலயில வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அப்டின்னு சொன்னனா செரி குடும்மா அவன நானே பாத்துக்குறே அப்படின்னு வாங்கிட் போய்ட்டாங்க ஆனாலு ஒரு மாதிரி டயடா ஆமா ஆமா ஏ அம்மா வீடு
நா மாமியார் வீட்ல தான இருக்க
இல்ல நீங்க திருணல்வேலி சொன்ன மாரி இருந்ச்சு அதா கேட்ட
திருநெல்வேலிக்கு ஏ மாமியார் போயிருக்காங்க
அப்றோ எல்லாருமே ஒரே ஊர் தானே பக்கத்து பக்க ஒரே ஊர்ல தா இருக்கீங்க அப்பனா
ஆமா ஆமா எல்லா ஒரே ஊர் தா நாங்க லவ் மேரேஜ் தா
ஓ அப்டியா
ஆமா ஆமா அதுனால பக்கத் பக்கத்துலயே பாத்து பக்கத்து பக்கத்துலயே கல்யாணோ பண்ணிக்கிட்டோ
ஆ சொல்லுங்க ஆ
தோழி
ம் அப்றோ என்ன சாப்டிங்க
இன்னிக்கா வெஜிடேபுள் பிரியாணி செஞ்சே நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன செய்றீங்க என்ன சமையல் உங்க வீட்ல இன்னக்கி
இன்னக்கி சாம்பாரு பொரியல் அதா பையே வந்து ஊர் பஸ்ஸு ஏத்தி விட்டே அவன அவுங்க அப்பா வந்து பிக்கப் பண்ணிக்கிருவாங்க
அப்டிங்களா கேரளாக்கு அனுப்பிட்டீங்களா ஒரு வழியா ஒங்க
இல்ல அவே போயிட்டு வர போயிட்டு வரேன்னு சொல்லிட்டே இருந்தா
சேர் சேரி சேரி அப்ப நீங்க தனியா இருக்கீங்களா இன்னைக்கி
ஆமா ஆமா
என்ன சமைச்சிங்க தனியா இருந்தா எதுவுமே சமைக்கவே தோணாதே
ஆமா நானு காலையில வந்து தோச செஞ்சே அப்றம் மதிய வந்து ஆ அதா சாம்பாரு கம்மியா தா வச்சிருக்கே அதே நைட்டுக் வச்சுக்கறலா நெறைய இருக்கு
அவ்வளோதா தனியா இருந்தா நமக்கு சாப்புடவும் தோணாது சமைக்கவும் தோணாது
ஆமாமா இன்னைக்கு நெறைய இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல நெறைய வேல இருந்துச்சா அந்தா நெறைய இது அப்ளிகேஷன் போட்டுட்டு இருந்தே டைம் போனதே தெரியல அப்புறம் துணி வேற மடிச்சுக்கிட்டு இருந்தே அது முடிஞ்சுது ஆ அப்புற இந்த வீடு தொடைக்க நேத்தே நா எப்பையுமே ப்ரை ஃப்ரைடேக் மொத நாளே தொடச்சிருவே வெள்ளிக்கெழம மொத நாளே இன்னைக்கு வந்து நேத்து பண்ணவே இல்ல இப்ப தொ இப்ப வந்து மாப் போடுற போடணு இப்ப உங்கக்கிட்ட பேசி முடிஸ்ட்டு
சேரி சேரி சேரி வேற என்ன பண்ண வீட்டு வேல இன்னைக்கு நல்லகாதா ஏ பையன கால்ல குடுத்து விட்டன்தான நா எல்லா வேலையு எங்களுக்கு எப்டின்னா வெள்ளிக்கெழமனா ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள எல்லா வேலையு முடிச்சிருணு பன்னெண்டு மணிக்கு மேல உக்காந்து ஓ நம்ம வேலைய அதா எப்டி சொல்றது தொழுவுணு ஓதணு அந்த மாதிரிதா இருக்கும் இன்னைக்கு பன்னெண்டு மணிக்குள்ள எல்லா வேலையு சமையல் வேல கூட நா பன்னெண்டு மணிக்கே முடிச்சுட்ட இன்னைக்கு முடிச்சுட்டு எல்லா வேலையு முடிச்சட்ட ஒ ஒட்ற தா நேத்தே ஒட்ற எடுத்துட்டாங்க டெய்லியு மாப் போடுவ நா கொழந்த வச்சிருக்கேன்ல அதனால டெய்லி வீட்டுக்கு மாப் போடுவாங்க சின்ன கொழந்த அப்டின்றதுனால அவன் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னு எனக்கு தெரியுறதுல்ல எதையாவது தூக்கி வாயில போட்டுக்குவா அதனால டெய்லி வீட்ட மாப் போட்ருவ இது ரொம்ப சின்ன வீடு தா நெனைக்கிற அளவுக்குல்லா இல்ல ஒரு ரெண்டு ரூம் தா இருக்கு அவ்வளோதா அத மாப் போடுறதுக்கு எனக் கிட்டத் தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷ தா ஆகு ஹாலு ரெண்டு ரூம்மு கிச்சன சேத் தா பதினைஞ்சு நிமிஷத்துலயே முடிச்சடுவ பெருக்கி மாப் போட்டே முடிச்சுடுவ அது னால டெய்லி மாப் போட்டுறது முடிஞ்சா ரெண்டு வாட்டி கூட மாப் போட்டுருவே அவ இல்லாததுனால வீடு கொஞ்ச குப் பை ஆகல பொம்மைைய எல்லா எடுப்பா அத அங்க தூக்கி போடுவா நா போ மாட்டே வீட்ல இருந்தே பிரே பண்ணிப்ப கோயிலுக்கெல்லா நா போனதுல்ல வீட்லே தா எல்லா டெய்லியுமே பிரே பண்றது தா ஆனா வெள்ளிக்கெழம ஆனா கொஞ்ச நெறைய பிரே பண்ணுவோ
ஆ சரி
அவ்ளோதா நீங்க எல்லா கோயிலுக்கு போவீங்களா உங்களுக்கு எந்த மாரி கோயில்லா புடிக்கும்
எனக்கு வந்து வீட்டு பக்கத்துல ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது அடிக்கடி போவோ இப்ப ஃபெஸ்டிவல் முடிஞ்சிருச்சு திருவிழா முடிஞ்சது அடுத்து வந்து அடுத்த தெருவுல ஒரு கோயிலு திருவிழா போட்ருக்காங்க நடந்துட்டு இருக்குது
சேரி சேரி சேரி இதுவே திருவிழானா ஜாலியா இருக்கு நல்ல பொம்ம போடுவாங்க ரங்கராட்டம் போடுவாங்க நல்ல தின்றதுக்கு ஸ்நாக்ஸ்லா நெறைய போடுவாங்க அதுக்காகவே திருவிழாக்கு வேணா நாங்க போவோ இந்த ரங்கராட்டோ ஐஸ்கிரீம்ங்க குட்டி குட்டி சொப்பு சாமங்க நெறைய திருவிழானா கட தா நெறைய ஓப்பன் பண்ணுவாங்க எங்க எங்க வீதி பக்கத்துல கூட அப்டிதா இருக்கும் நல்லாருக்கும் பாக் தேவையா இதெல்லாம் லைட்டெல்லாம் போட்டு அப்பறோ எததான் சாமியெல்லாம் தூக்கிட்டு போவாங்க நைட்டு ஏழு மணிக்கு தான் தூக்கிட்டு போவாங்க அதில் தான் ஒரே சத் தம் போட்டுட்டே தூக்கிட்டு போவாங்க அதெல்லாம் பார்கறதோட
எங்க அம்மாங்க ஊர் திருவிழா வந் து எங்க அம்மா வந்து திண்டுக்கல் பக்கோ அங்க வந்து திருவிழா எல்லாம் முடிஞ்சிருச்சு அ கூப்ட்டே இருந்தாங்க போவே இல்ல இப்ப ஸ்கூல் நட இங்கே எக்ஸாம்ல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு பரிச்செல்லாம் ரெண்டு பேத்துக்கும் அதனால போகல அதுப்பதா கல்யாண ஆனதுல இருந்து பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்குதா அங்க அதுக்கு பதிலா அந்த திருவிழா வ அட்டன் பண்ணிக்கிறது ஏதோ திருவிழா வந்துரும்
ஏதாது ஒன்னு பண்ண வேண்டியதா நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் ஏதாவது ஒரு திருவிழா பக் பக்கத்துல இருக்குன்னா பக்கத்துல போய் அம்மா வேணா ரொம்ப தூரம் நீங்க போகும் ட்ராவல் பண்ணி போணுல
ம் இல்ல திருவிழாக்கு பெஸ்டிவல் வருஷத்துக்கு ஒரு தடவ தான் வப்பாங்க அது எங்கதான் எல்லாரும் போவாங்க அப்ப எக்ஸாம் அந்த டைம் அந்த சமயம் வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் சரி இந்த வருஷம் அடுத்த வருஷம் போய்க்கலாம்னு விட்டாச்சு அது பல எங்க வீட்டு பக்கத் துலேயே ஒரு கோயில் இருந்தது அதே அந்த அங்க திருவிழா நடந்துட்டு போது இங்க திருவிழா நடந்துட்டுருச்சு அந்த நெனவா வச்சு இங்க போய்கிறது
சேரி சேரி சேரி எப்போ அங் கட வீதிகள்ளா போடுவாங்களே அந்த கடையிலலா உங்களுக்கு என்ன வாங்கி சாப்புட புடிக்கும்
ஆ நா சின்ன பிள்ளைல வாங்கி சாப்பிட்டேன் இப்பெல்லாம் அது இன்ட்ரெஸ்ட் இல்ல என்ன போட்ட எண்ணையில போட்டு அது இதுன்னு பொரிச்சு எடு ப்பாங்க அப்பறோ அ போனா அந்த ட்ரை இதுதா ஆ ஏதாவது கம்மல் பேன்சி கம்மல் அந்த மாரி ஏதாவது கிளிப்பு ஹார்பின் அந்த மாரி வாங்குவே அவ்ளோதா வேற எதுவும் வாங்க மாட்டே பாப்பாவுக்கு தா வேற ஏதாவது வாங்குவோ
அது இன்னும் பொம்பள பிள்ளைங்கள வச்சிருக்கவங்க எல்லா ஆச தா படணும் எனக்கெல்லா எங்க கடைக்கு போனாலு ஒரு ட்ரெஸ்ஸை பாத்தா கூட பொண்ணுங்களுக்கு அழகு அழகா இருக்கு பசங்களுக்கு எந்த டிரரெஸ்ஸுமே அமைய மாட்டேங்குது எங்கதா வச்சிருக்காங்கன்னே தெரியல பொண்ணுங்களுக்கு எத பாத்தாலும் குட்டி கிளிப்புல இருந்து செருப்புலருந்து ட்ரெஸ் பாவட சட்டையில இருந்து எல்லாமே பாக்க அழகுதா பசங்களுக்கு எவ்ளோவுதா எடுத்தாலும் ஒரு சட்ட பேன்ட் டிஷர்ட்டை தவிர வேற எதுவுமே வரமாட்டேங்குது
ஆமா ஆ நானும் அப்டிதா ஃபர்ஸ்ட் பையன் பெரிய சின்ன பையன இருக்குமோ அப்டி நெனைச்சுட்டே இருந்தே பாப்பா பொறக்கறதுக்கு முன்னாடி அப்பறோ பாப்பா பெறந்த முன்னாடி ட்ரெஸ் எடுக்கும் போது ஆனா ட்ரெஸ்சு குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு வந்து அதிக வெலங்க துணிலா பாக்க சிம் சிம்பளா இருக்க மாரி இருக்கு நல்ல துணி எடுக்கணுமா ஒரு ஆயிரம்ரூபாய்க்கு மேல இருந்தா தா நல்லாருக்கும் அது சீக்கிரங்களே வளந்துருவாங்கள துணிலா வேஸ்ட் ஆய்ரும்
அது என்னமோ உண்ம தா ஆனாலும் அழகா இருக்கும்ல பாக்க அழகா இருக்குல்ல பொம்பள பிள்ளைங்களுக்கு எவ்ளோ அழகா இருக்கு டீ‌ங்க இங்க பாருங்களா நா எப்டி சொல்றது ஆண்
அழகா இருக்குங்க அந்த ஃப்ராக் எல்லா போட்டா எங்க பாப்பா அப்டியே அழுது குமிச்சிருவா பாக்க அழக இருக்கு அந்த போ எப்டி குத்துன்னு தெரியீங்களா ஜம்மிக்கி அப்பறோ இந்த ஃப்ராக் எல்லா அந்த நெட்டுல வச்சு இப்டி பொஸ்சுனு இருக்கும்ல அதெல்லா பாக்க அழகா இருக்கு நா குழந்தையா இருக்குமா போட்டு விட்டு அந்த பாப்பா அப்டியே அழுகும் எப்பாது ட்ரெஸ கலட்ட சொல்லி கலட்டனாத அப்டியே அழுக அழுகி நிப்பாட்டும் இப்பயு கூட அந்த ட்ரெஸ்தா இப்ப விவர தெரிஞ்சுருச்சுல இப்பயே போட்டா கூட பயங்கரமா அழுகு எனக்கு வேனா வேணாட்டு இந்த பனியன் மெட்டீரியல் இருக்குல்ல
ஆமா ஆமா ஆமா
சட்டயு அந்த மாரி தா இருக்கு ஆர்வமா அதிகமா இருக்கு அதத் தா போட்டுக்கிறது வேற துணிய எல்லா எடுத்து எடுத்து வச்சு வேஸ்ட்டா போய்டுது
டாப்போடுது ஆமா எ வீட்ல பக்கத்துல இருக்கவங்க கூட சொல்லுவாங்க பக்கத்துக் வீட்டுகாரங்க கூட ஆசையே அவளுக் எந்த டிரெஸ்சு எடுக்ககூடாது எந்த ட்ரெஸ் எடுத்தாலு ஒரே பனியன் பேண்ட்தா போடுற ஆம்பள பிள்ளைங்க மாரி தா போணுனு நெனக்
இல்ல அவுங்க நா இப்ப அதே மாரி ஃப்ராக்கு அந்த மாரி துணில தச்சதுல்லா நானே ஓய் போட்டிருக்கேல்ல ஆ அப்பதா புரியு எனக்கே எப்டியே கலட்டி போடுற மாரி இருக்கு அது நிஜம்லே உள்ள பாத்தீங்கன்னா துணி வந்து அவுங்க இந்த ப்ராக்குகெல்லா தக்கிறாங்கல்ல பாக்குறக்கு வெளியில அழகா இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா காட்டன் துணியில வச்சு தக்க மாட்டாங்கே சிந்தடிக் மெட்ரியல்ல வச்சு தச்சு வுட்டுறாங்க கொழந்தய பாத்தா வெந்து புள்ளைங்க அப்டியே வேர்த்து ஒழுகி அழுகுங்க அது பா பாக்க அழகா இருக்குங்க ஸ்கின்க்கு ப்ராப்ளம் வரும்ல
அதென்னோ
அதா அந்த பொண்ணு கொழந்தல்லா வந்து பெண் கொழந்தைய வந்து பாத் அது போடவே போடதுக வெவர தெரியதுக்கு முன்னாடி கொஞ்ச போடுங்க அப்பியு கூட ஒரு கொழந்தல்லா அழுகுங்க அந்த டிரஸ்ச போட்டாக் எ பாப்பாலா ஒரு ம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆ ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ஒரு டிப் கலர் ஃப்ராக் ஒண்ணு எடுத்தே நல்லா புஸ்சுன்ருக்கு அது பாத்தா ரொம்ப அழகா இருக்கு ஃபோட்டோவு நா அழகா எடுத்தோ நெறைய ஃபோட்ட பாத்தா கொஞ்ச நேரத்துல அழுக ஆரம்பிச்சுருச்சு அதுனால சொல்ல தெரியாது சின்ன பொண்ல பொண்ண ஃபஸ்ட் இது ப ஃபஸ்ட்டு பர்த்டேக்கி அப்டியே அது கல்டோன அப்றோ நல்லாச்சு எல்லாரு சொன்னாங்க இந்த மாரி துணி எல்லா வாங்கி போடாத அப்டின்டு அப்டியே குத்துற மார்லா உள்ளன அந்த ஜமிக்கி இதெல்லா வந்து உள்ளே சேத்து வச்சு தைச்சி வச்சு வச்சிருக்காய்ங்க வெளில தெரிறதே உள்ளேயும் லைட்டா ஒன்னு ஒன்னு மடங்கிருக்கு பாத்தா அந்த அந்த கை சைய்டு இந்த சைய்டுல எல்லா பாத்தீனா ஸ்டிச் சைய்டுல்லா பாத்தீங்கன்னா அந்த சின் னடிக்க அந்த ஜ அந்த ஜரிக எல்லா இருக்குல அதெல்லா கட் பண்ணாமே உட்ருப்பாங்க அதெல்லா உள்ளே போய் ஸ்கின் கிழிச்சிட்டுருக்கு அப்டியே கிழி குத்திக்கிட்டுருக்கு நம்ம கைவிட்டு பாத்த நல்லா தெரியு நம்மளுக்கே
அது நம்ம பாத்து கொஞ்சோ ஒண்ணு ரெண்டு தன் எடுத்தாலு அது ஒண்ணு ரெண்டு அது அப்டி வரதா செய்து அந்த மார்தா அவங் தயாரிக்கவே செய்றாங்க
எல்லா ஃப்ராக்மே அந்த மாரிதா இருக்கு ஒன்னு ரெண்லா இல்ல அப்ப நா ஃபஸ்ட் கிரைய்ல தா எடுத்தே கொஞ்ச சிம்பிளாருக்கு
ஆன் நல்லாருக்கு அது என்னோவோ இந்த மார்லா பஸ் எல்லாமே நல்லா இருக்குமா ஏ கொழந்தைக்கு கூட அப்டித்தா வாங்குவே துட்டு நெறைய போனாலு அதோடு துணி எல்லா பாக்க நல்லாருக்கு பென்னி பண்டிக வருது நானு எ கொழந்தைக்கி அம்மா அண்ணா எல்லாருமே எனக்கு காஸ் குடுத்தாங்க கொழந்தைக்கி ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்டின்னு சொல்லிட்டு ஏனா அவந் தா ஏ வீட்டுக்கு ஒரே ஒரு பையனா அம்மா கொஞ்சோ அப்பா கொஞ்சோ எல்லாரு கொஞ்ச கொஞ்ச காசு குடுத்து ஒரு நால் அஞ்சு டிரெஸ்சு வாங்கி வச்சுரு க பண்டிக அன்னைக்கு போல்லா அப்டின்னு சொல்லிட்டு வர இருவத் தெட்டாந்தேதி எஙளுக்கு பண்டிக
ம்
அதுக்காக ட்ரெஸ்ல ஆடுரு பண்ணே இப்போ இப்ப தா வந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே நல்லா தா இருக்கு அது பாக்க எல்லாமே ஃபஸ்ட் கிரைய்ல தா ஆனா எல்லாமே பாக்க அவ்ளோ அழகா இருக்கு அது என்னவோ அங்க வாங்னா தா நல்லது
வெல அதிகமாருக்குல்ல
அதிககமா இருந்தாலு குவாலிட்டி நல்லா இருக்குல்ல புள்ள அவ இப்போ குத்துரா குத் தாது அது பண்ணாது இது பண்ணாது வெயிலுக் கொஞ்ச நல்லாருக்குல்ல எதம்மா அதுதா புள்ளைங்களுக்கு போட முடியு வேற என்னத்த நம்மளால போட முடியிது அவுங்க வேற எது போட மாட்றாங்க பசங்களா இருந்தாலு ஒன்னு ஒரு ரெண்டு மூன் டிரெஸ் எல்லா போட்றதே இல்ல எம் பையே அவனுக்கு குத்தாத மாத்ரி எடுத்தாலு இந்த கோட் சூட்ல்லா எடுத்தா போடவே மாட்டா எப்பதா கழுட்டுவே அப்டின்ற மாரிதா இருப்பா
திங்கனா த எதோ ஃபங்க்ஷனு அப்ப பர்த்டேக்கு மட்டு தா போடுவாய்ங்க எ பையனுக்குலா ஒரு டைமு நானு ஃபை தௌசன்க்கு எடுத்தே பர்த்டே சொல்லிட்டு அ சூப்ரா இருந்துச்சு அது பர்த்டே அன்னைக்கு மட்டு தா போட்டா அப்டி வேஸ்ட்டா இப்ப கொஞ்ச பெரிய பையனா ஆய்டானா வேஸ்ட்டா போயிருச்சு
அது என்னவோ உண்ம தா இவனுக்கு கூட எவ்ளோ ட்ரெஸ் எடுக்கிறே என்னத்துக்கு எடுக்கிறேன் எனக்கே தெரியமாட்டிங்கிது இப்போ ரம்ஜான்க்கு ஒன்னு பக்ரீத் கொன்னு எல்லாத்துக்கு ஒன்னு ஒன்னு எடுக்குறே
மேல இருந்தாங்க அந்த அக்கால்லா பாத்தீங்கன்னா ரொம்ப பணக்காரங்க வாடகையே வந்து ஏழு ஏழு